என்ன வணக் கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக்கேன்
சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சுங்க தோழி இன்னைக்கு தான ஸ்கூல் வந்து ரீ ஓப்பன் பண்ணாங்க
ஆமாங்க தோழி இன்னைக்குதா தொடங்கிருக்காங்க
ஆமா தோழி அதனால அப்புறம் மகன கொண்டு போய் புது ஸ்கூலுங்களா அதுனால கொண்டு போய் விட்டுட்டு நாங்க வந்து வீட்லயே ஒரு சின்ன அளவுல சாய்பாபா கோயில் வச்சிருக்கோம் தோழி
ஓ அதனால அப்டி கோயில்
கி வியாழக்கிழமங்கறனால இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைக் காலையிலயும் அன்னதானம் வந்து நடைபெறும் தோழி ஒரு இருபது நபர்களுக்கு வந்து இலவச வச உணவு வந்து குடுப்போம் ஆ அதனால இன்னைக் க்கி வந்து அந்த வேலை பாடுகள் வந்து இருந்தது தோழி இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் மற்றும் பூரி மசா சால் வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருவது பேர் த்துக்கு வந்து அன்னதானம் குடுத்து
அப்டிங்களா சரிங்க தோழி பையன் எந் எந்த வகுப்பு படிக்கிறான்
பையன் வந்து லெவன்த் தோழி
ஓ லெவன்துங்களா சரிங்க தோழி என்ன குரூப் எடுத்துருக் காங்க
மேக்ஸ் வித் பயாலஜி
மேக்ஸ் பயாலஜிங்களா அதுலதா மேக்ஸ் பயாலஜில தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும்ல எக்ஸ்ட்ரா ஆ ஆமாமா ஆ இல்ல ந கம்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சாலனால எனக்கு தெரியு ஆஹ் சரிங்க தோழி பத்தாம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாங்க
ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு தோழி
ஓ ம் மதிப்பு முதல் மதிப்பண்ணுங்களா
நாலு முதல் மதிப்பண் ஆஹ் தொண்ணூத்தி மூணு ஆஹ் நன்றிங் தோழி அஹ் அங்க வந்து பத்தாவது வரைக்குதா இருக்கு ஆண் குழந்தைகளுக் க்கு மொதல் இல்ல படிச்சுட்டு இருந்த பள்ளியில அதனால இன்னைக்கு வேற பள்ளியில வந்து சேர்த்து விட்டுருக்கு தோழி அதன ல முதல் நாள்ங்கறனால
அப்டிங்களா தோழி இப்போ எப்டி தோழி அவங்க வந்து எப் எது எப் ப்படி அவங்க இந்த இவ்வளவு மதிப்பண் எடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது வகுப்புக்கு டியூஷன் மாதிரி விடுறீங்களா இல்ல வீ
இல்ல தோழி நான் வந்து கணித ஆசிரியை தோழி ஆஹ் பள்ளியில வந்து சொல்லி கொடுத்து ங்க வீட்டுல வந்து நா நெறைய குழந்தைகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குற
ஓ அப்டிங்களா அந்தாது மா மாலை நேரங்களிலு சொல்லுவீங்க காலை நேரங்களே அந்த மாதிரி
இல்ல மாலை நேரங்கள்ல அதிக அளவுல பயிற்சி தரதில்ல தோழி ஏன்னா நெறைய வேலைகள் இருக்கிறனால ஒரு நான்கு முதல் ஐந்து குழந்தைகள் அதிகபட்சம் பத்து குழந்தைகளுக்கு மட்டும் ஆஹ் உயர உயர் உயர்ந்த பட்சம் இல்ல தோ எல்லா பாடவுமே அதாவது டாப் ஸ்கோரரா ரெடி பண்றது அதாவது பள்ளி படிப்புல வந்து பின் தங்கிய மாணவர்களுக்கு வந்து எண்பது சதவீதம் எடுக்கிறதுக்கு வந்து பயிற்சி தருவோ ஓரளவு எழபது சதவீதம் எண்பது சதவீதம் எடுக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் டு நூறு சதவீதம் எடுக்கறக்கு வந்து தனி பயிற்சி வகுப்புகள் வந்து எடுத்து தரு தோழி பத்தாவது வரைக்கி எல்லா பாடத்துக்குமே எடுத் பத்து தர்றோ பதுனொன்னு பன்னெண்டு எல் படொ வேணுனா எடுத்துக்லா இல்லேனா மேக்ஸ் மட்டும் அ மெயின் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்
அப்டிங்களா தோழி நீங்க வந்து கணித ஆசிரியர் ஆகறதுக்கு பி எஸ் சி எம் எஸ் சி இரண்டும் முடித்தீர்களா தோழி பிஎஸ்சி
ஆஹ் நா பி எஸ் சி எம் எஸ் சி பி எட் எம் எட் ஆ பி ஜி டி சி ஏ எம் ஏ சைக்காலஜி ஆறு நீங்க முடிச்சு பத்தாண்டு காலம் ஆ அதே ஆசிரிய பணில இருந்தே தோழி அப்ற குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக் கி போறதில்ல எனக்கு மருத்துவ துறைல கொஞ்சம் நாட்டம் அதிகங்கிறனால உளவியல் ஆலோசகரா வந்து என்னோட ஃப்ரெண்டோட இதுல வந்து வேல பாத்துட்ருக்கேன் தோழி
சரிங்க தோழி இப்ப நா எனக்கென்ன ஒரு சந்தேக அப்டினா நா வந்து பனிரெண்டாம் வகுப்பு இப்ப கம்ப்யுட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சேன் அஆனா இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ டிஸ் கண்டினியூ பண்ணிட்டேன் தோழி இப்ப நா அடுத்து வந்து என்ன படிக்கலாம் எனக் அது
இப்ப நீங்க ட்ரிபிள் இ வந்து எந்த ஆண்டு வந்து நீங்க டிஸ்கண்ட்னியூ பண்ணுனீங்க தோழி
இப்பதா தோழி ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல டிஷ் கண்டினியூ ஃபஸ்ட் இயர் டிஷ்கண்டினியூ முதல் வருடமே ஆ திருமண காரணத்துனால வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட தோழி
செரி உங்குளுக்கு வேற எதாவது துறையில வந்து அதிக நாட்டம் இருக்கா நம்ம இத படிச்சிருக்கலாம் இல்ல நமக்கு இந்த துறையில வேல பாத் தா நமக்கு நல்லாருக்கும் அப்டிங்கிற மாதிரி எதாவது
எனக்கு மருத்துவ துறையிலயும் ஒரு ஆர்வமிருக்கு அப்பறமா கம்ப்யூட்டர் நம்ம நம்ம ஐடி ரெண்டும் ஆர்வோ இருக்கு இது ரெண்டுல ஏதாது ஒண்ணு எடுத்து படிக்கலாம் அப்டின்னு ஆனா எப் எது எடுத்து படிச்சா சுலபோம் என்னோட ரோட் க்ரூப்புக்கு ஏத்தவாறு மெடிக்கல் படிக் க்க முடியுமானு ஒரு சந்தேக இருக்கு
படிக்கலாம் தோழி நிச்சியமா படிக்கலாம் பன்னெண்டாவதுல நீங்க எவ்ளோ மதிப்பெண் வந்து எடுத்
ஆ அறநூறுக்கு நானூற்றி எம்பத் ரெண்டு
ஓ செரிங்க தோழி அதாது இயற்கை மருத்துவம் துறையில வந்து கவுன்ஸ்லிங் போட்டு பாக்கலாம் நிச்சியமா என்ன மூணு நாலு ஆண்டுகள் தா தள்ளி போயிருக்கு ஆ உனக்கு எம்பி எம்பிபிஎஸ் அந்த மாதிரி லைன்ல வந்து நம்ம போ முடியாது கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ரு மேஜருங்களோ நீங்க அப்ப வந்து அப்ப வந்து நம்ம கவுன்சி சுலிங் போட முடியாது தோழி அதாவது தனியார் இதுல வந்து நமக்கு நெறைய மருத்துவப் பயிற்சிகள் வந்து தராங்க ஆ இப்ப கோயம்புத் மாவட்டத்துலலா அந்த மாதிரி வந்து தராங்க தோழி நேச்சுரோபதிக்கு தா தருவாங்க எம்பிபிஎஸ் வந்து நம்ம பண்ண முடியாது ஏனா நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆ ஆயுர்வேதா சித்தா பாத சிகிச்சை மையம்
அந்ந மாதிரி
பிஸிசியோதெரஃபி அந்த மாதிரி வந்து பயிற்சி எடுத்து என்னோட தோழிகளே இன்னிக்கு மருத்துவர்களா வேல பாக்குறாங்க
அந்த மாதிரினா எவ்ளோ ஆண்டுகள் படிக்கிற மாதிரி இருக்
தோழி அது வந்து ஆறு மாதம் ஒருவரு டம் இரண்டு வருடம் மூன்று வடிவம்லா இருக்கு போட்டா அவங்களே து அரசாங்க சர்ட்டிபிஃகேட்டே நமக்கு வந்து குடுத்துருவாங்க தோழி முறைப்படி பயிற்சியு வந் ந்து குடுத்துருவாங்க அந்த படிப்புகளுக்கு வந் உங்ளுக் கு அரசாங்க அங்கீகாரமு இருக்கு நீங்க எம் பி பி எஸ் படிச்சுதா இப்டி வரணு அப் அப்டின் கெடையாது ஏனா நானே அதுல கத்துக்கிட்டு பண்ணிட்ருக்கே நா வந்து என்னனா எம் லே உளவியல் வந்து படிச்சே நானு ஆ எம் ஏ உளவியல் படிச்சு முடிச்சு நம்ப வந்து டேரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் வந்து எலுத முடியாது தோழி ஏனா நம்ப வந்து அரஸ் ரசாங்க இது இருக்காது ஆ ஆன்னா ஆனா நமக்கு சை காலஜி நமக்கு அந்த குவாலிஃப் தகுதி இருக்கறனால அ தகுதி வாய்ந்த மருத்துவரிடத்துல நம்ப வந்து உளவியல் ஆலோசகரா வந்து நம்ப வேல பாக்லா அ நம்ப நம்புடைய அனுபவத்தின் பேர்ல எனக்கு வந்து மாதத்துக்கு ஒன்று இரண்டு உளவியல்லா கவுன்சிலிங்க்கு வந்து வருவாங்க தோழி தெரிந்தவர்களிடம் சொல்லி வச்சோம்னா அவுங்க நிச்
இப்போ நீங்க சைக்காலஜிகள் பண்றீங்ளா
நாங்கென்ணா உளவியல் துறைல வேல பாத்
சரிங்க தோழி அதுக்கு நீங்க வந்து ஆனா பி எஸ்சி மேக்ஸ் அதாது பி எஸ்சி எம் எஸ்சி மேக்ஸ் முடிச்சிட்டு
எல்லா மூடு ஒரே நிமிஷோ தோழி
ஆஹ் சரிங்க தோழி
ஆஹ் அதாவது என்னுடைய ஆசிரியத்துறை பாத்துக்கிட்டே எனக்கு மருத்துவர்ல விருப்பம் இருந்தனால ஆஹ் நா வந்து என்ன பண்ணேன்னா எம் ஏ சைக்காலஜி வந்துட்டு இதுல கரஸ்பாண்டன்ட்ல தா பண்ணே தோழி
ஓ அப்டிங்ளா தோழி
பண்ணி முடிச்சுட்டு டிகிரி எம் ஏ சைக்காலஜி நமக்கு எம் ஏ சைக் காலஜி இருக்கு எம் எஸ் சி சைக்காலஜி இருக்கு தோழி நாங்க படிக்கக்கூடிய காலங்கள்ல எம் ஏ சைகோலஜி இருந்துச்சு இப்ப எம் எஸ் சியும் இருக்கிறதா நா கேள்விப்பட்டே
சரிங்க பல அதாவது நீங்க இப்போ உங்களுக்கு இதுல விருப்ப
அஹ் இதுல விருப்பம் அது போக பி எட் எம் எட்ல வந்து எங் சைக்காலஜி வந்து அ நேரடியாவு நமக்கு வந்து படிப்போ தோழி அது வந்து கம்பல்சரி ஆஹ் அஹ் நம்ம ஆசிரியர் தொழில்ல இருக்கும் போது உளவியல் உளவியல் டு ஆஹ் கம்பல்சரியா இருக்கு தோழி அதனால நம்ம அத ஆப் ஆப்லைன்லயு கல்லூரிலயு படிச்சிருக்கோ நம்ம அது மேல இருக்கிற ஆற்வத்து நாள நம்ம ஆஃப்லைன்லயு வந்து சாரி ஆன்லைன்லயு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோ ஏன்னா நம்ம அந்த மருத்துவரா இருக் க்கும்போது கேட்பாங்க நீங்க நேரடியா படிச்சிருந்தா தானே அந்த எபெக்ட் வ பண்ண முடியங்கிற கேள்விகலல்லாம் கொரியர்ல வரு நா வந்து ரெண்டு வரூசோ டீச்சர் இதுலயே வந்து பண்ணிருக்கறனால ஆஹ் இதுக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தோழி நா வந்து ஒரு மூன்று ஆண்டு காலமா வேலை பாத்துட்ருக்கே நெறைய பேத்துக்கு கவுன்சலிங் குடு த்துரு இருக்கே நெறைய பேத்தோட வாழ்க்கைய மாத்தி இருக் சோ அந்த அனுபவத்த வந்து நம்ம ஃபீட்பேக்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அஹ் நம்மளுடைய பணிய வந்து தொடர்ந்து செய்யலா என்னுடைய தோழி ஒருத்தவங்க வந்து ஃபிஸியோ பண்றாங்க நா பிசியோ எடுக்கல ஏன்னா அது வந்து கொஞ்ச கடினமா முழு உடம்பு பிசியோதெரபினு சொல்லுவாங்க தொழி மசாஜ் பண்றது
ஆமா தெரியு தோழி அதாவது இப்ப விபத்துல சிக்கியவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க அவங்க கால் நம்ம தா வந்து ஆப்ரேஷண் பான்றது அப்புறமா மறுத்துருக்கு அது பண்றது
ஆமா தோழி அது பண்றது அதுக்கப்ப டிஸ்கபல்ஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லா இதுக்குமே பிசியோ இருக்கு தோழி இப்ப ஆனா அதுக்கு வந்து நா நம்ம உடல் அளவுல பலமா இருக்கணு ஏன்னா அவ ஆ ம நோயாளிகளுடைய மொத்த உட உடம்பையும் நம்ம பிசியோ பண்ணும் போது நமக்கு அதிகமான கை கால் வலி வந்து வரும் தோழி ஆ ரொம்ப அமத்தி பண்ணும்போது இது அப்ப அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய நெளிவுசுளிவுகள பாத்துக்கிட்டு நமக்கு எந்த துறை வந்து ஆ இதாகுமாோ அந்தத் துறை வந்து நம்ம எடுத்துக்கணும் என்னோட தோழி அது பண்ணுனாங்க அவுங்க கொஞ்ச ஃபிசிக்கலா ஸ்ட்ரென்த்தா இருக்கனால நா டீச்சர் பணியும் பாத்துட்டு இது பண்றனால வேண்டா உளவியல் துறை வந்து
முடிவடைந்தது தோழி பத்து நிமிடம் நன்றி தோழி மறுமுறை பேசும்போது அடுத்த குறிப்புகளை பேசலா